ஆ வணக்கம் வணக்க தோழி
ஆ எப்டி தோழி இருக்கிறீங்க
நால்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோ தொலி வீட்டுல சாப்பாடுல்லா ஆயிடுச்சுங்களா என்ன பண்ணிகிட் இருக்கீங்க
அ வீட்டுலதாந்தோழி இருக்கோ மாடு பாத்துட்ருக்கோ
இல்ல தோழி அ எல்லாரு நல்லா இருக்காங்க தொழி தோழி இப்ப அப்பின்னா சொன்னிங்க மாடு பாத்துட்றுகே அப்டின் சொன்னிங்கப்ப மாட்டு வளர்ப பத்தி நம்ம கொஞ்சோ பேசினுமா தொழி விரிவா
ஆ பேசலாங் தொழி
இப்போ ஒரு மாடு வளக்குறமோ அப்டின் ருக்கா நா ரெண்டு மாடு வாங்கி வளத்துட்ருக்குறே ஒரு சின்ன மாடு ஒர்ஸ் பெரியமாடு அதா வேற பராமரிப்பு எப்டி என்னன்னு எனக்கு அத பத்தி தெரியல சோ அத பத்தி கொஞ்சோம் தெளிவா சொல்லுங்க தோலி எப்டி வந்து மாட்டா பாத்து வளச்சுதுற அப்டின் சொல்லிட்டு
முதல்லா மாடு எடத்த ஒரு கொட்டக போட்டுக்கணு தொழி அந்த ஆம்
திரேய்மை
ஆமா அதொழி கொட்டகை போட்டுட்டு அத எடத்த சீர்திருதோ பண்ணிக்கணு அதாவுது சிமெண்ட்ட போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணு தோழி கேக்குதுங்களா தோழி கேக்குதுங்களா
ஆ சொல்லுங்க தோழி நீங்க பாடுகு பேசுங்க தொழி
ஆ சிமெண்ட்ட் போட்டு சுத்தம் படுத்தி வச்சுக்கணு ஏன்னா மழ காலத் த்துல சேறுபட்டாலு கா மாட்டுக்கு கால்ல புண்ணு வரு அதுக்காக மொதல்ல சுத்தப்படுத்தி தரைய சரி பண்ணி வச்சுட்டு மாடு கொட்டகைய சமத்து ஒரு மாடு கொட்டகய அமத்திக்கணு
அதன் மா மாடு வளக்கணு அப்டின் நம்மதிட்டபோட்டா மொதல்ல கொட்டகை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணு அப்டிதான சொல்றீங்க கொட்டகை இருந்தாதா நம்ம வாடுவ பாறதுக்கே நம்ம தயாரா இருக்குறோ அப்டின்னு நெனச்ச
ஆமாங் தோழி அ அடுத் அடுத்தது மாட வந்து தினோந்தோரு குளிக்க வைக்கணு
குளிக்கி வச்சுரனு இப்ப அதுக் மாட்ட குளிக்க வைக்கிறது துக்கு அப்டின் சொல்லி ஏது ஷேம்பு அந்த மாத்ரி ஈஸ் பன்னீங்களா தொழி இல்ல வந்து அ எப்டி தொழி அது
இப்ப மாட்டுக்கு உண்ணி பிடிக்கு அதுக்கு வாரத்துல ரெண்டு வாரத் வாரத்துல ரெண்டு நாளைக்கி சோப்பு போட்டு குலிக்கே வைக்கலா
சோப் போடனு
ஆ இப்போ ஒரு மருந்து உன்னி மருந்துனு வந்துருக் தொழி அது வாங்கி கொம்புலே ருந்து வாலு வர் கையில ஒரு கோடு கிழிக்கணு
ம்
கோடு கிழிச்சிட்டு மூணு நாளைக்கு என்னது குளிக்காம விடணு அடுத்த நாள் குளிக்க வெக்கணு அப்ப உன்னிவு இருந்துச்சுனா
ஆமாங்க தோழி அதாவது ஆமா அதாவது இந்த மருந்து வந்து எழதி வயிறு வரையில வந்துருங்க தோழி மூணு நாளையில
ஓ சரிங்க சரி சரிங்க வெச்சேன்ன எல்லா வந்து வெளியாக்கிடும்னு சொல்றீங்ளா
ஆமா அப்ப கொசு கடிக்காது உண்ணி கடிக்காது அதெல்லா அந்த அதாவது அதுக்கு அதுக்கு தேவயில்லாத பூச்சிங்க கடிக்கு போது அது எறந்துரும்
ம் ம் சரி தோழி
ஆ மாடு அப்டி பராமரிப்பு மொதல்ல குளிக்க வைக்கிறதுல்லா சரியா பாத்துக்கணு
பூச்சல்லா இல்லாம இருக்கறதுக்குனே ஒரு தனியா ஒரு மருந்து வந்திருக்கு அப்டினு சொல்றீங்க
ஆமா
ஆ ஆ சரிங் தோழி
அடுத்தது மாடு சினை பிடிக்க வைக்கிறதுக்கானா ஒரு பருவங்கள் கொண்டு வரு
ஓ எப்ப அதலா எப்டி தோழி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியு
ஒரு கண்ணு போட்டு அ ஒரு கண்ணுக்குட்டின்னு வச்சுக்கிட்டோனாக்கா அது வந்து மூணு ரெண்ர வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள ஒரு சென புடிக்கு தோழி அப்ப பருவங்கள் வரு பருவோ வரு அதுக்கு
ஆ ஆ
அப்ப பருவ வருபோது ஒரு அரி சூறிகள் வந்து ஒன்னே நீரு விட்டு விட்டு போகு
ம் ம்
அத்ப்ப கா அது பருவத்துக்கானா அறிகுறி அடுத்தது ம் கொஞ்ச கா அந்த அந்த பருவம்னா அந்த நாலு கணக்கு அது அம்மாவாச பாட்டிம இப்டிங்கறதுல்லா கெடயாது இதுல
ம்
க்கு பருவம் வருபோதுதா அந்த நீரு விட்டு விட்டு போகு அந்த சமயத்துல ஒ ஒரு நாளு அந்த காயில விட்டு விட்டு நீர் போதுன்னா சாய்ந்த்ரோ ஊசி வைக்கணு
ம் அது வந்து ஊசி சென தா மாடு வந்து வப்பாங்க ம் ம்
அடுத்தது இ சில மாடுங்கள் வந்து அழுக்கு வடிக்கு
ம்
அதாவது வெள்ளையா சளி மாரி ஒரு இதா அழுக்கடிக்கு
ம்
அந்த டைம்ல அதுவு காலைல இருந்துட்டு காலையில அழுக்கடிக்கும் போது சாய்ந்தரோ ஊசி வைக்கணு
ம்
அது அழுக்கடிச்ச உனே வச்சா வா புடிக்காது
ம்
ஆ அடுத்த பருவோ மாடு கத்தும்
ம் கத்தினு கெடக்கும்
ஆ லைட்டா கத்துதுங்கிறது பசியில கத்தும் தண்ணி கேக்குறதுக் கத்தும் ஆனா காளைக்கி கத்தும் போது அடி வயித்துல இருந்து ஒரு வேகமான ஒரு சவுண்டு உட்டு கத்து
ம்
அந்த காலத்த பாத்து அதுக்கு ஊசி வெக்கணு
சரிங்க சரிங்க இப்ப இது எல்லாமே மரு த்துவர பாத்துதா நம்ம வந்து அதுக்கான வழிமுறைகள செயல் படுத்தனு
இது நம்ம பாத்துக்கலா தோழி நம்ம பாத்துட்டு மா ம அது செனைக்கு தா கத்துதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டாக் டர கூப்ட்டு ஊசி வெச்சிக்கனு
ம் ம் செரிங்க தோழி அப்ப மாடு இங்க சொல்லுங்க தோழி
அடுத்தது அதுல இன்னு இருக்கு சில மாடு கத்தாது தோழி மாடே அந் எந்த அறிகுறியிமே இல்லாம அறை மட்டு பெருசாகு சிறுசாகு அந்த டைம்ல பெருசா காமிக்கு
அந்த அறிகுறிய வெச்சு செனை ஊசி வைக்கலா இந்த மாரி மாட்டுக்கு செனை ஊசி வெக்கற்துக்கான அறிகுறிகள்
செரிங்க தோழி அ இப்ப பாத்தீங்க அப்டின்னா அது செனை பிடித்த எத்தன நாட்களுக்குள்ள அது வந்து இவங்க வந்து அது கண்ணுக்குட்டி அப்டின்ட்டு அதுல அது இத்தன நாட்களுக்கு ஒரு முறை நீங்க ஊசிய போடணு அது இல்லனா அது மாதிரி எது இருக்கான்
ம் அதாவது இப்ப மாட்டுக்கு நம்ம வந்து அ ஊசி வெக்கறோ இல்லையா அ அப்போ அது ஊசி வைத்த பிறகு எத்தனை நாளுக்கு ஒரு முறை நம்ம வந்து அத பராமரிக்கணு அதாவது எத்தனை ஆண்டுக்கு ஒருமுறை கண்ணு ஈன்று எடுக்கும் அப்டின்னு கேக்கற தோழி
அதாவது ஊசி வச்சிட்டு மாதொ இல்ல தோழி ஊசி வெச்சி இன்னு தொண்ணூறு நாட்கள் பிறகு ஊசிய பாக்கணு நம்ம மாடு ப பருவம் வந்திருக்கான்னு மருத் துவர கண்டு செனை பிடிச்சிருக்கா அப்பின்னு தொண்ணூறு நாளைக்கு பிறகு மருத்துவர கண்டு பாக்கணு
ஓகே ஓகே ம்
மருத்துவர பாத்ததுதா அவங்ககு அப்பதா அவுங்க
சரி இப்ப வந்து மருத்துவர் வந்து கன்னு குட்டி வந்துருச்சு அப்டின்றத வந்து மருத்துவரிடம் தெரிவித்த உடனே எத்தன மாதங்களுக்கு அப்புறோ கன்னு நம்ளுக்கு அது ஈன்றெடுக்கும் தோழி.
ஆ ப்ப கன்னுக்குட்டி வரு இல்லையா
ஆ
ஒன்பது மாதங்களா
ஆ
எத்தன மாதம் தோழி
ஒன்று மாதங்கள் தோழி
ஒன்பது மாதங்களுக்கு ஒருமுறை
ஆமா
ஆ செரிங்க தோழி இப்ப இந்த ஒன்பது மாதத்துக்கு அப்புறந்தா அந்த கன்னுக்குட்டி
மறுகண்ணு புடிக்கிறதுக்கு காலக காலங்கள் வந்து ஒரு மூணு மாதம் இடையில விடனும் தோழி
எது கண்ண குட்டி அது ஈன்ற எடுத்ததுக்கு அப்பறம் சொல்றீங்க
ஆமா மறு கண்ணு குட்டிய அதுக்கு உருவாக்குறதுக்கு அது ரெண்டுல இருந்து மூணு மாதத்துக்குள்ள ஊசி வைக்கணும்.
சேரிங்க தோழி அடுத்த கண்ணுகுட்டிக்கானது அ அடுத்த கண்ணுக்குட்டி அப்டின்னு நம்ம பாக்கும்போது கண்ணு ஈன்ற உடனேயே வந்துட்டு ஆ மூணு மாதம் வரைக்கும் நம்ம வந்து அது திரும்ப காத்திருக்கணும்னு சொல்றீங்க
ஆமா
ஆ சேரிங்க தோழி ஆ இப்போ இப்ப கன்னுக்குட்டி நம்ம ஒருதக்க மாடு வந்து கன்னுக்குடி போடுது அப்டின்னாக்கா ஆ ஆ அத வந்து சரி பார்க்கணும் இல்லையா இல்ல மாடே வந்து தன்னால கண்ணெல்லாம் ஈன்றுமா தோழி
மாடு தானே கன்னெல்லாம் ஈன்றுடும் ஆன சில காலங்கள் இல்ல நேரம் வந்து மாட்டுக்கு உடல்நிலை குறைவா இருந்தது இருந்தாலும் அவங்கள கூப்பிட மாரி தான் இருக்குமா மருத்துவரை
மருத்துவரை வந்து நம்ம பார்ககற மாரி இருக்கும் ஆ எல்லா நேரமும் அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச் பிரச்சனைல இருக்குது அப்டின்னா அப்ப நம் மருத்துவரை பார்க்கனும் அப்டின்றது
ஆமாங்க அது மாரி ஒரு இரண்டு மணி நேரோ மூணு மணி நேரத்துக்கு அப்பறம் நஞ்சு போடலன் சொன்னா நஞ்சின்னு ஒன்னு மாடு போடுங்க தோழி
ஆ
அது போடலன்னா கட்டாயம் மருத்துவரை அனுகி ஆகனும்
ட்ரால் ஆமா அது ஆளுங்கடத்திறதுக்கு அப்டின் சொல்லுவோமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்டின்னா ஒரு மாடுக்கு ஒரு கன்று தான் அதுக்கு முதல என்ன
ஈன்டு ஒரு ஒரு கன்னு தான் தோழி ஈன்டு எடுக்கும் அது இதே நூத்துல ஒருமாடு ரெண்டு கன்னுகள் போடும் அது எப்பயேன்னு யாரும் சொல்ல முடியாதது அது சில சமயம் தான் அது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோழி உ தோழி கொஞ்சம் காலம் கடந்து கொஞ்ச நே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுறோன் தோழி ம் ஆ